ஹலோ நல்லா இருக்கீங்ளா
ஆ பிரதர் நல்லா இருக்கன் நீங்க எப்டி இருக்கீங்க சாப்ட்டன் நீங்க சாப்ட்டீங்களா
ஆ பிரதர்
ஆ பொன்டாட்டி எப்டி இருக்கு
பொண்டாட்டியெல்லா இல்ல பிரதர் இன்னும் மேரேஜ் ஆகல பிரதர்
என்னது ரெண்டு பொண்டாட்டியா
ப்ரோ இந்த மாரி பேசாதீங்க உங்ளுக்கும் அமௌண்ட் வேஸ்ட்டு எனக்கும் கால் வேஸ்ட்டு ட்டு ஏன் இந்த மாரி பண்றீங்க
ஓ ஓகே ஓகே பசங்க என்ன பண்றாங்க தூங்கிட்டாங்களா
பிரதர் எனக்கு மேரேஜ் ஆவுல
எப்போ போன வாரம் மேரேஜா
ஏங்க இந்த காசு வேஸ்ட்டா கால் வேஸ்ட்டா போகுங்க ஏங்க இந்த மாரி பண்றீங்க
ஹோம் ஒர்க்கு சாரி பிரதர் நீங்க வந்து மேரேஜ் ஆவுலயா எனக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு வாரந்தான் ஆகுதுன்னு நெனச்சிட்டன்
செரி அப்றோம் வீட்ல எல்லாம் எப்டி இருக்காங்க
வீட்லல்லாம் நல்லாத தான் இருக்கிறாங்க
ம் ம் அம்மா அப்பா எல்லாம் எப்டி இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்காங்க
ம் தம்பி காலேஜ் சேத்துட்டீங்களா
தம்பிக்கு வந்து கவுன்சிலிங் போட்ருக்கேன்
ம்
தம்பியெல்லாம் அவ ஜாலியாதாங்கறான்
ம்
நம்மளுக்கு தான் அங்க ப்ரெஷரு
ம் ம் உங்களுக்கு மேரேஜ் ஆயிச்சிங்களா
ஆ இல்ல நா பேச்சுலர் தான்
ஆஹ்ஹான் அப்றோ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னீங்க எப்ப கல்யாணோ
இல்ல என்ன இப்பல்க்கு மேரேஜ் பத்தி எதுவு ஃபிக்ஸ் பண்ணல நேத் தா எங்க மாமாக்கு பொண்ணு பாத்துச்சு இன்னீக்கு இப்பதா பொண்ணு பாத்துன்னு வர்றோ எங்க மாமாக்கு
ம்
சேரி பொண்ணு கொஞ்சோ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆ பொண்ணு கிட்ட பேசியிந்தாரு மாமா மேக்கப் ஆர்ட்டிஸ்ட்னு ஒட்னே பொண்ணு ரிஜெக்ட் பண்ட்டாரு அவரு என்ன நெனக்கிறாரு ஓண்டா சைன் வச்சிருக்காரு வண்டி பைக் அதே மாதிரி ஓண்டா சைன் அப்டியே ஷைனிங்கா வேணும்னு நெனக்கிறாரு
போன டைமு பேசும்போது மேக்ஸ் ஹண்ட்ரட் வச்சிக்கின்னுக்காருன்னு சொன்னீங்க இப்போ ஹோண்டா ஷைன்ட்றீங்க
அவர் வந்து அப்டிதா ஒரு அப்பப்ப ஒரு ஒரு வண்டி வச்சுக்குவாரு மேக்ஸ் ஹண்ட்ரட்ல வந்து ரெண்டு பொண்ணு ஒக்கார வச்சு போனாரு நாங்க கண்டுபுடிச்ட்டோங்க
மேக்ஸ் ஹண்ட்ரட்ல சாக் அப்சர் போயிட்டுருக்குது ஒர்த்தே மட்டுந்தா ஒக்கார முடியு
ஆ
ஆ நீங்க அந்த மாத்ரிலா பேச கூடாது
அத்னால இப்ப எங்க மாமா வந்துன்னு அந்த ரெண்டு பொண்ணு நாங்க கண்டுபிடிசட்டோன்னு இப்ப ஓண்டா சைன்ல உக்கார‌ வச்சி கூட்னு போறாரு
ஐயாஹா அப்டி எல்லா இருக் இருக்கவே இருக்காது நீங்க ஏ உங்க மாமாவ தப்பா நெனக்கிறீங்க நீங்க இருக்கும்போது வேறு எவனு உங்க மாமாவ கூப்டு போவாங்களா
எங்க மாமா வந்து இப்டிதா நானு நெனக்கிறே மாமாதோ ஏதோ ஆமா ஏமான்னு பண்ற மாறி எனக்கு தெரியுது
ப்ர‍தர் கால்லு வேஸ்ட்டா போது ப்ரதர் நீங்க பேசுறதெல்லாமே
நா கரெக்டா தான் பேசுறேன் இப்ப
ம் ஓகே அப்பறம் உங்க ஒர்க் எப்டி போது சமப்பீங்களா எப் என்னல்லா சாப்பாடு செஞ்சிருக்கீங்க
எதுமே செய்லியே
ஏ ப்ரதர்
எங்க மாமா சாப்பாடு வாங்கி குடுத்துட்டாரு
ஓஹோ இன்னைக்கு ட்ரீட்டா ஒங்களுக்கு
ட்ரீட்டெல்லாம இல்ல வீட்ல சாப்பாடு வச்சிருந்தே
உம்
அது கொஞ்சோ டாகு ஒரு டாகு வந்து எடுத்துன்னு போயின்ச்சி
ஐய்யய்யோ
ஒரு டாக் இன்னா பண்ச்சி அது வந்து சாப்பாடு வச்சுன்னே சாப்பாடு இல்லன்னு சொல் ட்டு வந்து எடுத்துட்டு போயிச்சு இங்க வச்சிற்ந்த சாப்பாட
ஐய்யயோ ரொம்ப தப்பு தான
ஆ எங்க மொதலாளி வேற எங்க அண்ணே என்னா பண்டுக்குறாரு சாப்பாடு செரி சும்மாதா இங்கு தேனு குடுத்துட்டுக்கறாரு
ஏ ஒங்க அண்ணுக்கு நீங்க வர்றது உங்க மாமா வர்றது உங்க ஃப்ரெண்டு் வர்றதெல்லா தெரியாதா
அவருக்கு வந்து கேள்ஸ் வர்றது மட்டும் தா தெரியாது பாய்ஸ் வர்றது எல்லா அவருக்கு தெரியாது
ஓ அவ்ளோ இதா அவருக்கு
ஆமா காலைல அவர் ஜொரத்துலயே வந்து பஸ் ஸ்டாண்ட ஏழு மணிக்குலா நின்னு ஒரு பொண்ணு கூட பேசுறார்னா அவர் எவ்ளோ பெரிய ஆளா இருக்கும்
ஐயோ என்னாச்சு
அவருக் வந்து கொஞ்சொ ஜொரமொ நான் இங்க வந் து என் பையன் ஹாஸ்பிட்டல் கூட்னு போனா பஸ் ஸ்டாண்டே நிக்க வச்சு பொண்ணு கிட்ட பேசுறாரு அவ்ளோ டயட்லயு கொஞ்சுனா அந்த பொண்ணு வே ற எங்க அண்ணன வேற கட்டி புடிச்ட்டு பண்ண அந்தத்னால ஏதோ பக்கத்துல மட்டு நின்னு பேசிக்கினாங்க
ஐயயோ இப்ப நல்லா இருக்காரா
ஆ இப்போ ஆ ஓகே ஓகே நீங்க என்ன நெனக்கிறீங்க லிவ்விங் டு கெதர் பத்தி என்ன நெனக்கிறீங் நீங்க
ப்ரோ அதெல்லா ரொம்ப தப்பு ப்ரோ நம்ம லைஃப்ல நம்ளுக் தேவையான இத மட்டுந்தா அதெல்லா ரொம்ப தப்பு உங்க லைஃப்ல மேரேஜ் ஆனா அது கரெக் கரெக்ட்டான் நேரத்ல கரெக்ட்டா ஆகு இதெல்லா வேஸ்ட்டு இப்டியெல்லா இருந்து என்னா ப்ரோஜனொ ஒன்னுல்ல
ஒன்னு இல்லிங்ளா
ம் சிம்ப்ளி அப்பறொ உங்க ஒர்க்க பத்தி சொல்லுங்க
ஏ ஒர் நா வந்து பி டெக் ஐ டி எடுத்துருக்கு இப்பதா முடிச்ச வேல வேல இப்பதா போய்ட்ருக்கு
ஓகே ப்ரதர் உங்க கம்பனில எதனா வேக்கன்சி இந்தா சொல்லுங்க
எங்க க கம்பனில ஒன்லி வந்து இப்போ லேடிஸ் மட்டுந்தா வேக்கன்சி இருக்கு ப்ரோ நோ ஜென்ஸு
ம் ம் ஏ லேடிஸ் மட்டு வேக்கன்சி லேடிஸ் இப்போலா எல்லா கம்பெனிலு அப்டிதா சொல்றீங்க லேடிஸ்க்குதா ஒர்க் இருக்கு ஜென்ஸுக்கு ஒர்க் இல்ல அப்ப ஜென்ஸ் எங்கதா போய் ஒர்க் பண்ணுவாங்க ஈவன் லேடீஸ் இருக்குற டேலண்ட்ட உட ஜென்ஸுக்கு அதிகமா டேலண்ட் இருக்கு வை யூ ப்ரி ஃபரிங் ஒன்லி கேர்ள்ஸ் பாய்ஸ் வில் டூ எனிதி எனி ஒர்க்
கே ஐ ஃபைண்ட் ப்ரதர்
ஆ தென் வை யோர் ஸ்பீக்கிங் கேர்ள்ஸ் வில் டூ எனி எனிதிங் எனி ஒர்க்
நோ அவர் ஆஃபீஸின் மேனேஜ்மெண்ட்டில் ரூல்ஸ் ஃபிஃப்டி பாய்ஸ் எய்ட்டி கேர்ள்ஸ்
ப்ரதர் இதெல்லா தப்பு ப்ரதர் நம்மள்து தமிழ் அர்த்தொ நம்ம ரொம்ப இங்கிலீஷ்ல பேசுற மாட்டேங்கிது
ஆ அம்பது பாய்த இதுல வந்து இப்ப நாப்பத்தி ஒன்பது பாய்சு ஒரு பாய்சு வந்து இப்ப அவரு அவரையு நாளைக் செலெக்ஷன் எடுக்குறாங்க அதுக்கடுத்து வந்து எய்ட்டி கேர்ள்ஸ்ல உன்னு தேட்டி கேர்ள்ஸ் வேணு
அதுக்கென்ன நா ப்ரதர் பண்ண முடியு பாய்ஸ்லா இது பண்ண மாட்டேங்கிது ம்ம்
அவ்ங்களுக்கு என்னன்னா வெறு அம்பது பாய்ஸ் அம்பது கேர்ள்ஸ்னா வந்து கம்ஃபட்டபுளா இருக்காது
ம் ம்
ஒரு அம்பது பாய்ஸ் எய்ட்டி கேள்ஸ்னாதா அவ்ங்களுக்கு கம்ஃபடபுளா இருக்குன்னா அவ்ங்க ஒரு ப்ளான் ஷெடியூல் போட்ருக்காங்க மேனேஜ்மெண்ட்ல
என்னா மேனேஜ்மெண்ட்டோ உங்கள்து
இப்ப அப்டிதான இருக்கு
ஓகே ஓகே நீங்க வீட்ல எத்தன பேரு
நாங்க நாந்தா வீட்லயே ஒரே பையே
ஒரே பையனா தம்பிக்கு கவுன்சிலிங் போட்டன் சொன்னீங்க ஒரே பையன்றிங்க எப்டி பிரதர்
தம்பினா வந்து சொந்தக்கார் தம்பி
ஓஹோ சேரி பிரதர் செரி சொந்தக்கார் தம்பிக்கே இவ்ளோ காலேஜு கஷ்டப்பட்டு தேட்றீங்ளே நெஜமாவே பெரிய மனஸ்தா பிரதர் உங்களுக்கு
சொந்தக்கார் தம்பினா சித்தி பையே
ஆ சித்தி பையனா இருந்தா யாரா இருந்தா என்ன அவனுக்கொசரோ நீங்க காலேஜ் தேட்றீங்க பெரிய விஷயந்தா சொந்த தம்பிக்கே இந்த காலத்துல யாரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனா சொந்தக்காரத் தம்பிக்கு ஹெல்ப் பண்றீங்க நீங்க
ஆமாமா
நெஜமாலுமே உங்கள எல்லா பாராட்டக்கூடியத்தா
ஆ எதோ உங்களுக்கு அத்த பொண்ணு எதோ மேட்ச் ஆயிடுதுன்னாங்க எப்
இல்ல பிரதர் அப்டியெல்லா எனக் யாருல்ல பிரதர்
ஆ
நீங்க சொல்ற மாரி எனக்கு யாரு அந்த மன் அந்த சைட்ல யாருமே இல்ல அத்த பொண்ணு மாமா பொண்ணு அந்த மாரி எல்லா
எல்லாமே பசங்கன்றிங்ளா
இல்ல யாரு
சேரி எப்டி போது உங்க லைஃபு
லைஃப் நல்லா போது போகாது இப் பாருங்க இப்ப உங்க கூட நடந்துட்டு பேசிட்டே இருக்கே
அத் தா நீங்கல்லா ரொம்ப பிஸி மேன் ஆயிட்ருக்கீங்ளே இப்பதா பிஸி மேன்
ஆ வீட்ல கொஞ்ச கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கு எப்டி ஒரு ஆறு வருஷத் முன்னாடி வீட்டு வேல மு செஞ்சோ இன்னு முடியல செரி ச மூணா பக்கமு பூசு வேல செய்ணு மேல சுத் செவுரு கட்னோ உ வாஸ்கால் இந்த பக்கோ இருக்றது தா அந்த ஆட்ட எடுத்து வெக்கணு இன்னைக்கு சுத்து செவுரு ஒரு ரெண்டு யா அடி கட்னோ அத கட்டிட்டு எடுத்து வெச்சிட்டு அப்றோ கீழ முட்டடிக்கிறதுக்கு சிமெண்ட் போட்டு ரெடி பண்ணோ ஆ வே ற அவ்ளதா மத்ததெல்லா கொஞ்ச செப்டிக் டேங்க் கேப் இருந்ச்சு
ம்
அதெல்லா பை வெச்சு ஃபில் பண்ணி கலவி வெச்சு அடச்சிட்டு
ம்
அதுக்கப்றோ ஃப்ரீ ஆயிட்டு எனக் கொஞ்ச ஒர்க் இருந்ச்சு வெளில வர்ணு அலே எங்க தம்பி எங்க மச்சாங்கிட்ட எல்லா வந்ட்டே
ம் என்னா சொல்றாரு உங் மச்சா
அவ்ரு என்னா போய் சொல்றாரு நல்லவ்ங்க நல்ல பையே நா இல்லன்னா கேர் பண்ற ஒரு ஆளு
ம் எங்க உங்க மச்சாந்தா கம்ப்ளைண்ட் பண்றானே கட்டிங்கு வேணா
கட்டிங்னா புரிய்லீங்க கட்டிங்னா
நீங்க அந்த கட்டிங் போயிடாதீங்க நார்மல் ஹேர் ஸ்டைலு
ஹேர்ஸ்டைலா அது வந்து திடீர்னு சொன்னா மாத்த முடியாது வளந்துட்ட அப்றோ மாத்திகலா
செப்பல் அ அப்போ நாளைக்கு மாத்திவங்க நாளைக்கு ஈவனிங்கு
இப்போதைக்குன்னா இப்ப சுத்தமா மாத்த முடியாது ப்ரதர் அந்த இது உக்காந்துருச்சுனாலே அந்த ஹேர் ஸ்டைலு அது மாத்துனிங்கன்னா ஹேரே போய்டு ஒரு ஃபிப்டீன் டேஸு தேர்ட்டி டேஸ் கழிச்சி அந்த மாரி பண்ணா கொஞ்சோ பாக்கறதுக் ஆனா நல்லாருக்கு சோ வளர்ற வரைக்கும்மான வுடணு இல்லையா எவ்வளோவோ திருந்துறதுக்கு எல்லாருக்கு சவகாசம் குடுக்குறாங்க முடி வளறதுக்கு கொஞ்சோ சவகாசம் குடுக்க மாட்டாங்களா
குடுப்பாங்க நம்ம பண்ணு போதே கரெக்டா பண்ணியிருந்துக்க வேண்டி தான
ம் எங்களுக்கு அந்த மாரி தெர்லங்க அந்த மாரி அறிவு இல்ல தொலைநோக்கு பார்வ அவ்ளோ இல்லங்க
தெரிலன்னு சொல்ட்டு இரு மேரேஜ் பண்ணிட்டு எனக்கு கால அவகாசம் குடுங்க ஒன் இயர் நான் வாழ்ந்து பாத்துட்டு அதுகடுத்து நானு பாத்துக்கறேன்னா ஒத்துக்குவாங்களா அ ஓ